ஹலோ
ஹலோ வணக்கம்
வணக்கம் என்ன பண்றீங்க
நா வந்து சும்மா உக்காச்சிட்டு இருக்கே ஃபோன் பாத்துட்டு நீங்க என்ன பண்றீங்க
ஆ நானு சும்மாதா ஃபோன் தா பாத்தே கேம் வெளையாடிருந்தேங்க
ஓகே கேம் னா ரொம்ப பிடிக்குமோ
ஆ புடிக்கும் டைம் பாஸ் க்கு அதான
ஓகே என்ன மாரி கேம் ல்லா வெளாடுவீங்க
ஆ என்ன மணக்கி என்ன கில்லிங் கொஞ்சோ இன்ட்ரெஸ்டிங்காவு இருக்கு இன்ட்ரெஸ்ட்டு இல்லையா கொஞ்சோ இன்டர்ஸ்ட்டிங்கா இருக்க கேம்லா வெளையாடுவே
ஓகே
அதா அந்த கில் பண்ற மாரி அந்த மாரி கேம் ல்லா நெறைய வெளாடுவே
ஓகே ஓகே
நீங்க விளையாடு வீங்கலா
எனக்கு ஆக்சுவலா இந்த கில் பண்ற கேம்ஸ் இந்த மாரி டாஸ் கட்சு வெளாடுற கேம்ஸ் ல்லா வரவே வராது நு ஆல்மோஸ்ட் கேம் பெர்சனே கெடையாது கேம்ஸ்லா வெளாட மாட்டே எப்பயாச்சு ரேண்டமா இந்த கொழந்தைங்க வெளாடுவாங்கள சின்ன பசங்க
ஆமா
குக்கிங் கேம் இது ரன்டான்
குக்கிங் கேம் விளையாடுவீங்களா
ஆமா எனக்கு வந்து அதுதா ரொம்ப பிடிக்கு என்னமோ அது கொஞ்சோ ஜாலியா இருக்க மாரி இருக்கு மத்தபடி இந்த இன் இன்ட்ரெஸ்டிங்கா போற கேம்னா வெளையாட மாட்டே ஒரு தடவ வெளையாடியே ரொம்போ பயந்துட்டே
ஓகே ஓகே
ஏனா எனக் வந்து எ ஃப்ரெண்ட் ரெக்கமெண்ட் பண்ணா ஐஸேன்னு ஒரு பேய் கேம்
ம் ம்
அது வெளாண்டு ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்ல கொஞ்ச நேரத்திலே செத்துட்டே அ கோஸ்ட்டு வந்து என்ன புடிச்சிருக்கு
ம்
பயத்த விட்டுட்டு போய் விளாட்னா அது பின்னாடி ஓடி வந்துருது நா போயி ஒளிஞ்சுக்கிட்டு வெள்ல வந்துட்டே
ஓகே ஓகே
அப்றோ இப்ப நடுல கூட ரொம்ப பேமஸ் ஆச்சு பெப்பல்லோ
புரிய்ல அப்ப எத்தன் லவ் ஆமாமா ஆமாமாமா பாட்னரா விளையாட்றது
ஆம்மா அது ரொம்ப நல்லா இருந்துச்சு நெறைய தடவ வெளையாட்னே ஒரு இன்ட்ரஸ்டிங்கா போச்சு
இது ராப்லெக்ஸ் விளாடிருக்கீங்களா
ஆ அதுவு விளாடி இருக்கே பட் அது ஃபோன்ல வந்து ரொம்ப ஸ்டக் ஆகுது சப்போட் ஆவ மாட்டிங்கதுன்டு டிலிட்டு பண்ணிட்டே
ஓகே ஓகே ஃப்ரீ ஃபயர்லா
ஃப்ரீ ஃபயர்ல எனக்கு விளாடவே வராது சேரி எல்லாருமே ஹைப் பண்றாங்களேன் ஒரு ஆசைல விளாடுவே ஆ கால்மோஸ்ட் விளாட வராது நடுல கொஞ்ச நாளா விளாடிட்டே வந்தே பட் ஐயோ எங்க அம்மா திட்றாங் அந்த மாரி கேம்லா விளாடக்கூடாது அப்டின்ட்டு
ஓகே ஓகே வேற என்ன பண்ணுவீங்க ஃப்ரீ டைம்ல அப்போ
நா ஆல்மோஸ்ட் ஃப்ரீயா இருந்தா அப்டியே சுத்துவே வீட்டுக்குள்ளே தனியா சுத்துவே எதையாச்சு நோண்டி நோ ண்டி சாப்ட இருக்கா அப்டின்ட்டு இல்லயா என்ன ஸ்லா எங்கிட்ட இருக்கா பாப்பே என்ன இருக்கு இல்லாடி சும்மா போறடிச்சா எதாச்சு கிறுகீட்டு அப்டி இருந்துருவே ஆல்மோஸ்ட் போர் அடிச்சா தூங்கிருவே அது தவவித்து எனக்கு எதுமே தெரியாது
ஓகே ஓகே சீரீஸ்ல்லா பாப்பிங்களா
ம் நெறையவே பாப்பே
ஓகே ஓகே எந்த மாரி சீரீஸ்
நா ஆல்மோஸ்ட் வந்து நெறைய ரொமான்ஸ் காமெடி பாத்தே நடுல அப்ற இந்த ரிவெஞ்சு பாத்தே அது ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்ற இந்த கோ சைடு அந்த மாரி பாத்தே இப்போ வந்து அட்வெஞ்சர் த்ரில்லர் ஆக்ஷன் ஃபைட் அந்த மாரி பாக்குறே
ஓகே ஓகே லாஸ்ட என்ன பாத்தீங்க
நா லாஸ்ட்டா ஆக்ஷன் த்ரில்லர் அப்டின் பாத்தா இந்த டீச் வேலசன் பாத்தே அப்றமா இன்னொன்னு கூட வந்துச்சு இஃப் விஷஸ் குட் கில்
ஆமா ஆமா
அது கொஞ்சோ பாத்தே ஆக்சுவ்லா அப்றமா பாக்கல எனக்கு கொஞ்ச போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு அது
ஓகே
அதனால வந்து எனக்கு இப்ப டென்ஷன் ஆயி ட்டு சேரி வேண்டா அப்டின்னு விட்டுட்டே டீஸ் வெலசல் பாத்தே ஏனா அது ரொம்பவுமே சூப்பரா இருந்ச்சு அது பாத்த
ம்
சேரி என்னடா இதுவே பாத்துட்டு இருக்கோமே ரொம்ப ஃபைட் பாத்துட்டோ அப்டின்ட்டு வேற சி ச்சாங்கலான்ட்டு வேற சீரிஸ்லா பாத்த
ஆல் ஆஃப் அஸ் ஆர் டெட்லா பாத்துருக்கீங்ளா
ஆ அது பாத்துட்ட செகண்ட் சீசனுக்காக ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்ணிட்டுருக்கே
ம் நானு
ஏங்க இப்ப எத்தன இயர்ஸ் ஆவுங்க ரிலீஸ் பண்ணுவாங்க ரிலீஸ் பண்ணுவாங்குறே ரிலீஸே ஆவேல டுவெண்டி டுவெண்டி சிக் சின்னாங்க
ஆயிருச்சு ரிலீஸ் ஆயிருச்சு அவங்க கண்ட்ரில ஆயிருச்சு நம்மளுக்கு டப்பிங் இன்னு ரிலீஸ் ஆகல நெட்ஃப்ளிக்ஸ்ல
அப்போ அவங்க கண்ட்ரிலயே ரிலீஸ் ஆனா கூட நமக்கு இங்க வந்துரும்ல அவங்க கண்ட்ரி லாங்குவேஜ்லேயு வந்துரனூல
இல்ல நெட்ஃப்ளிக்ஸ்ல நம்மளுக்கு இன்னு இது பண்ணல
ஓகே ஓகே ஏனா வந்து ரொம்போ வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருக்க மாரி இருக்கு
பிகாஸ் அவங்க எல்லாமே சேல்ஸ் அவங்க எல்லாமே விக்கதானே செய்வாங்க ப்ராபிட்க்கு
அம்மா
அவங்க வந்து இன்னு நெட்ஃப்ளிக்ஸ் அந்த மாரி கம்பெனிக்லா இன்னு குடுக்கல
ஓகே
அது வந்தா நம்மளுக்கு ரிலீஸ் ஆன மாரியா வரு அனௌன்ஸ்மெண்ட்
பட் ஆக்சுவலா அங்க டுவெண்டி டுவெண்டி சிக்ஸ் என்டிங்ல இந்த மாரி ரிலீஸ் பண்ணுவேன்னாங்க இப் பென்னமோ டுவெண்டி டுவெண்டி செவன் ஆகு அப்டின்றாங்க இன்னு எத்தன வெயிட் பண்ணோனு தெர்ல அந்த ஒரு சீரீஸ்க்காக
ட்ரெயின் டு பூசன் பாத்துருக்கீங்களா
ட்ரெயின் டூ பூஸன் அது நா பாத்துட்டே அது நெறைய தடவ ஆமா ரொம்ப நல்லா இருக்கும் பட் லாஸ்ட்ல ஹீரோவே செத்துருவாங்க
ஆமா அதுதா அவுங்க பையன விட்டுட்டு போய் செத்துருவா
ஆமா பட் ஆறுமே அந்த சீரீஸ் ரொம்ப நல்லா அது நல்லாருக்கு அந்த மூவி ஆனா ஆல் ஆஃப் அஸ் ஆர் டெட் கூட இன்னு நல்லாருக்கு லாஸ்ட் சீன்ல ஹீரோயின் கீழ குதிப்பா மொட்ட மாடில இருந்து அவக்கு எதுக்கு குதி கீழ என்னத்த எட் இன்ன வரையு ஒரு மிஸ்டியாவே இரு அப்டி அவுங்க என்னதா ரொம்ப ஆர்வமா இருக்கு திருப்பி மொதல்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுதா இல்ல ஹீரோயின் வேற மாரி பண்றாலா அது என்னனு ஆர்வமா இருக்கு பாக்கணுன்ட்டு அதுலயு ஃப்ரெண்டு் வேற செத்துருவாங்க அந்த இதுல
அந்த ஃப்ரெண்ட் கேரக்டர் அவுங்க என்னதா ஆவுறாங்க அது கூட ஆர்வமா இருக்கு பாக்க அவுங்க திருப்பி வருவாங்கல செகண்ட் சீசன் வரமாட்டாங்களானே தெரில
ஓகே ஓகேயா
அப்பறோ உங்களுக் எந்த மாரி டைப் சீரிஸ் எல்லா புடிக்கு இந்த ஆக்ஷன் மாரி புடிக்குமா இல் ல வேற மாரி எப்டி புடிக்கும்
ஆகஷன்ஸ் அப்பறோ கொஞ்சொ த்திர்லிங்கா ஹாரர் அப்பறம் கொஞ்சம் என்ன சொல்ல எமோஷ்னல் அவ்ளோவால்லா இல்ல ஓகே எனக்கு த்ர்லிங்லா புடிக்கு த்ரில்லிங் ஹாரரா இருந்தா அப்பறோ டிடக்டிவ் ஸ்டோரில்லா வரும் பாத்தீங்களா
ஓகே ஓகே
அதல்லா புடிக்கு
ஓகே நா வந்து இந்த அனிமேஸ் கூட பாப்ப நெறைய நீங்க பாப்பீங்களா
ஆ இப்போ இப்போ பாக்குறது இல்ல ரீசண்டா கொஞ்ச நாளைக்கு முன்னாடில்லா பாத்துட்டு தா இருந்த
ஓகே நானு வந்து பாத்துட்ருந்த நாள் இல்ல ஒன் இயர் பிஃபோர் பாத்துட்ருந்த அதுக்கப்பறோ அப்டியே பழக்கோ விட்டு போய்ருச்சி பாக்குறதுல்ல நா வெய்ட் பண்ணிட்ருக்க ஒரே ஒரு அனிமை அது ஒரு இதி ஆக மாட்டேங்குது
அந்த யார் நேம் பாத்துருக்கீங்ளா
யார் நேமா யார் நேம் பாத்துட்ட
ஓகே ஓகே
அது எனக்கு என்னமோ சட்டிஸ்பை ஆன மாரியே தெரில
யார் நேமா
ஆம்மா எனக்கு அது சட்டிஸ்பை ஆன மாரியே தெரில ஒரு சிலதெல்லா ரொம்ப நல்லா இருந்த மாரி இருந்துச்சு அந்த மூவி எனக்கு சட்டிஸ்பைய ஆகு சம்மந்தமே இல்லாத மாரி என்னென்னமோ கொண்டு குறிப்பிட்டாங்க இருந்து
அந்த ஐ மோன் டீ ஜோ கண்டின்யஸ்சு
அது போ ரொம்ப எமோஷ்னல் ஆய்ட்டங்க நானு
அந்த மாசிம் தான
ஆ எனக்கே ஒரு மாரி ஆய்டுச்சி அதனால திருப்பி கண்டிப்பா வாழ்க்கைல அத பா க்கவே கூடாதுன்னு ஒரு முடிவு எடுத்துட்ட
நா அந்த எண்டிங் வருன் நெனைக்கவே இல்ல
நானு நெனைக்குவ அது ரொம்ப நல்லா கொண்டு போவாங்கனா நென்ச்சா அவங்க என்னமோ பண்ணி எப்டியோ கொண்டு வந்து இப்டி முடிச்சுட்டாங்க
நா இன்னு அ மூவிஸ விட நறைய இதுதா பாத்த எபிசோட்ஸ் வைஸ் வர அனிமேஷ் தா நறைய பாத்த அதுலயு பாதிக்கு பாதி நடு நடுலேயே விட்ருவ ஏன்னா அவ்ளோ கொண்டு போறாங்க அவங்க எப்
மம் ஹையர் எஜூகேஷன் பாத்திருக்க
நா விசுகைசன் பாக்கணு பாக்கணு நெனைக்கிற நா அத்தன எபிசோடு இருக்கு பாக்க முடில அதனால பாக்குறதேல்ல இந்த நருட்டோலல்லா அவ்ளோ எபிசோட்ஸ் இருக்கு அது எப்டி பாக்குறதுனே தெர்ல அதனால அத நா பாக்கவே கூடாதுன் முடிவு பண்ட
ஆ ஆஹா
அது என்னமோ எனக்கு அதுல இன்ட்ரெஸ்ட்டே வரமாட்டேங்குது நா அட்டக் அன் டைட்டன் வந்து பாதி பாத்த
ஆமா
அப்புறோ பாதி அப்டி விட்டுட்ட ரம்புலிங்லா பாக்கணுன் நெனச்ச பட் பாக்கவே முடியல டீமான்ஸ்லேயர் தா விடாம பாத்துட்ருந்த இன்னோ மூவி ரிலீஸ் ஆனா பாக்கணு
பாக்லா
அதுக்கு தா ரொம்ப வீட் பண்ணிட்ருக்கே எப்போ ரிலீஸ் ஆகும் அப்டின்ட்டு
ஆ வீமன்ஸ் ஸ்டேல்லா பாத்ததுல்ல
எனக்கு ஏன் தெர்ல அந்த டீமன்ஸ்லயர்தா ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்ட் நா ரொம்ப விரும்பி பாத்த ஃபர்ஸ்டட் அனிமேன்னா டிமன்ஸ் டேயர் தா
அ ஆ
ஏன்னா வந்து ஆக்சுவலா ஃபைட் இருக்கு ஒரு ஃபேமிலி பாண்ட் இருக்கும் அதுல ட்ரஸ்ட் இருக்கும் எப்பிடில்லா உங்க ஒரு ஒரு ரிலேஷன வந்து நம்ம எவ்ளோ பியூட்டிஃபுல்லா காமிக்க முடியுமோ அவ்ளோ பியூட்டிஃபுல்லா காமிப்பாங்க
எத்தன எபிசோட்ஸ்சு
அது எபிசோடுன்னு பாத்தா நறையவே இருக்கும் நமக்கு சீசன் வைஸ் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க
ஓக்கே ஓக்கே எத்தன சீசன் வந்திருக்கு
நாளக்கி தா ரிலீஸ் ஆச்சா இது ஆல்மோஸ்ட்டு அஞ்சு சீசன் ரிலீஸ் ஆச்சு த்ரீ வரையு ரிலீஸ் ஆச்சு நெனைக்கிறே எனக்கே சரியா ஞாபகம்ல்ல ரொம்ப இயர்ஸ் ஆயிடுச்சுல்ல பாத்து இப்ப வந்து மூவி வய்ஸ் ரிலீஸ் ஆகும் மூணு மூவிஸ் ரிலீஸ் ஆகணு ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆய்டுச்சு இன்னு ரெண்டு மூவி ரிலீஸ் ஆக வேண்டியது இருக்கு
ஓக்கே ஓக்கே
அந்த ரெண்டுக்காக தா இன்னு வெயிட் பண்ணிட்ருக்கே அந்த ரெண்டு மூவி ரிலீஸ் ஆயிடுச்சுனா இந்த அனிமே ஃபுல்லா முடிஞ்சிரு அது முடிய போதே நினைச்சாலே மனசு கஷ்டமாருக்கு பட் நல்ல அனிமைதா வேணா ட்ரை பண்ணி பாருங்க நல்லாருக்கு
எந்த எந்த இது
டிமன்ஸ்லேயர் தா
ஆ ஓக்கே ஓக்கே ட்ரை பண்லா
நனச்சா ரொம்ப நல்லாருக்கும் அந்த அண்ணா தங்கச்சிக்குள்ள இருக்க பாண்டு